ஹலோ
எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க
வீட்ல சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ம் வீட்ல எல்லா கொழந்தைங்கெல்லா ஸ்கூல் போயிட்டு வன்ட்டாங்ளா
எல்லாரு ஸ்கூலுக்கு போயிட்டு வன்ட்டாங்க மூண் நாள் லீவா
ஓ சேர் சேர் அப்ப அவுங்கள வச்சி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டோ
ஆமா ஆமா
சேர் செரிங்க நானு கொஞ்சோ ட்ரெஸ் எல்லா கடையில வாங்க வேண்டியது இருந்ததுங்ளா
சேரி
இல்ல ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோ இப்பதா முன்னைலா சேல தா கட்டிட்டு இருந்தோ இப்ப எல்லா பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரெஸ் வந்துருச்சு இல்லைங்ளா
ஆமா
முன்னே ஆனா இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாடு தமிழ்நாடுன்றது ஒரு பாரம்பரியம் வெளி வெளிநாட்டுக்காரங்களா இப்ப என்ன சொல்லுவாங்க தமிழ்நாடா ஒரு பாரம்பரியமான இது ஏன்னா அங்க வந்து எல்லாரு சேல வேஷ்டில தா இருப்பாங்க பாரம்பரியமான உடை உடுத்துவாங்க அப்டின்ற அப்டின்ற ஒரு நாகரிகோ ஆனா இப்ப எல்லா வந்து பாத்திங்கன்னா ம் நம்ம எல்லா மாடல் ட்ரெஸ்க்கு ஆரமிச்ட்டோ வெளிநாட்ல இருக்கவங்கலா சேல வேஷ்டிக்கு ஆரம்மிச்ட்டாங்க இப்பெல்லா சேல கட்டுறவங்கள பாக்றதே ரொம்ப இதா இருக்கு இல்லைங்ளா
ஆமா இப்ப வந்து எல்லாருமே வந்து ட்ரே அதாவது ட்ரெடிஷன விட்டுட்டு அதாவது இந்த பொங்கல் அந்த மாரி இதுக்கு வரம்போதா எல்லாருமே ட்ரெடிஷன் வராங்க அப்பயுமே எங்க எல்லாருமே வந்து அ மொத மாரி அந்த சுங்குடி சீல அந்த மாதிரியா கட்றாங்க எல்லாமே ஃபேன்சி சாரி அந்த மாரி இந்த மாரி பொய்ருச்சு ஸ்டோன் ஒர்க் சாரி ஹெவி வெயிட் சாரி பன்க்ஷன் வீட்ல ஒரு ஃபன்க்ஷன் அப்படின்னாவேதா அந்த பட்டு வரோ பட்டு சாரி காஞ்சிபுரோ சாரி அந்த மாரி இதுக்கு போறாங்க ஃபாரின்ல உள்ளவங்க வந்து நம்ம கல்ச்சர்க்கு ஏத்த மாரி மாற்றாங்க நம்ம எல்லாருமே என்ன பண்றோ ஃபாரினர் மாரி ஆவோனு சொல்லிட்டு அவங்க கல்ச்சர்க்கு ஏத்த மாரி மாறி கிட்டே போறோ இப்ப அதெல்லா சர்வசாதாரணோ ஆய் போச்சு
ஆமா உ இப்ப பாத்திங்கன்னா அ எப்டி சொல்றது அ இப்ப சேலி சாரியே வந்து பாத்திங்கன்னா சேல எடுக்கும்போது அ நம்ம இந்த இளம்பிள்ளைன்னு ஒர் ஊரு இருக்குங்க அந்த ஊருக்கு ப அங்க வந்து பாத்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருமே அவங்ளோட அந்த ஊரு முழுக்க தொழில் என்ன தொழில்னா ஜவுளி வியாபாரதா இப்ப நம்ம நம்ம ஊர்ல வந்து அந்த சேலை ஆயிரத்தி எரநூறு ரூபான்னு எடுத் னா அங்க வந்து பாத்திங்கன்னா வெறு ஏழ்நூறு ருபால இருக்குங்க நா அதுனால வந் து பாத்திங்கன்னா நா சேலம் அ இளம் அந்த ஊருக்கு ஒரு ஹோல்சேல்ஸ்ல வாங்க ஹோல்சேல்ஸ் கடைக்கு பொய்ருவே மொத்த வியாபர கடைக்கு அங்க பொய்ட்டு வந்து பாத்திங்கன்னா எப்பயாவது ஒரு டைம்தா துணி எடுப்போ அதனால அந்த மொத்த துணி கடை மொத்த வியாபார துணி கடைக்கு பொய்ட் எதனா ஒரு நாலஞ்சு சேல எடுத்துக்கோங்க இப்ப இதே ஒரு சேல வந்து ஆயிரத்தி ஐந்நூறு ருவாய்க்கு வாங்குற எடத்துல அந்த எடத்துல நா மொத் த வியாபார கடைக்கு போகு போது பாத்திங்கன்னா ரெண்டு சேல எடுத்ருவே
நீங்க சொல்றது கரெக்ட் தா இப்ப நம்ம வர்ஷத்துக்கு இப்ப நா தீபாளிக்கு நம்ம ஒரு டிரெஸ் எடுக்க போறோனா ஒரு சிலர் பாத்திங்கன்னா எ மொத்தமா வந்து எடுப்பாங்க ஒரு சிலர் வந்து அப்பப்ப வந்து எடுத்துப்பாங்க இப்ப நா நீங்க சொல்ற மாரி நாங்களு மொத் மொத்தமா தாங்க எடுப்போ வர்ஷத்துக்கு ஒருடவு தா போறோன்றப்ப வர்ஷத் இங்கு ஒருதடவ நாலு டிரஸ் எடுக்குறோமா அஞ்சு ட்ரஸ் எடுக்குறோமா அந்த பன்க்ஷனுக்கு அந்து என்னென்ன ஃபங்க்ஷன் என்னென்ன திருவிழா இந்த மாரி எதாவது வருதா பண்டிகை நாட்கள் அந்த மாரி வரம்போதல்லா நம்ம மொத்தமா வந்து இந்த மாரி எடுத்து வச்ட்டோம்னா அப்பப்போ ஒன்னொன்னு நம்ம கட்டிக்கலாம்ல அப்டின்றப்ப ஹோல்சேல் கடையில போனோம்னா நமக்கு வெல வந்து கம்மியா இருக்கு இப்ப ஆயர்ருவாய்கு விக்கிறத நம்ம ஒரு அறநூருவாய்க் குடு எழநூருவாய்க் குடுனாலு நம்ம மொத்தக்கடைல போய் வாங்கிக்கலா அங்கயு வெல கம்மியா இருக்கு நீங்க சொன்ன மாரி இந்த சேலம் இளம்பிள்ளை சாரி சேலத்துல வந்து அந்த மாரி கடைகள் வந்து நெறைய இருக்கு நம்ம அந்த மாரி கடைகள்ல போய் வாங்கும் போது வெலையு கம்மியா இருக்கு நம்ம வந்து நம்ம பர்சுக்குள்ள உள்ள காசு வந்து கம்மியா வந்து செலவு பண்ணிக்கலா நெறைய வாங்கிக்கலா
கண்டிப்பா அதே மாதிரி இந்த வெயில் கால எல்லா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாலிஸ்ட்ரு அ சிந்தட்டிக்ஸு இந்த மாரி உடுத்தாம இந்த காட்டன்ல உடுத்துணுன் வச்சுக்கோங்களே நம்மளுக்கு கா வெயில் தெரியாது நம்முளுக்கு வந்தா து வேர்கவு செய்யாது ஆ ஒரு மாதிரி ஒடம்புக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கு காட்டன் துணிகள் எடுக்குறோ அப்படினா நம்ம பொதுவாவே ட்ரெஸ் எடுக்குறது வந்து இந்த சிந்தட்டிக்ஸ்ல எல்லா எடுக்காம காட்டன்ல எடுக்கலா காட்டன்ல எடுக்கறது ரொம்ப நல்லதுங் நம்ம ஒடம்புக் க்கு நல்லது இன்னொனு பாத்தீங்கனா காட்டன் வந்து பெரும்பாலு நம்ம ஊர்ல நம்ம நெசவு நெசவு தொழிலாளிகள் செய்யறது அவுங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு குடுக்குற மார்ருக்கு இப்ப காட்டன்ல அதிகமாக எடுக்கு போது ஆ அவுங்க துணி அதிகமா விற்கு அவுங்களுக்கு கொஞ்ச வே அவங்களு அதிகமா துணி நெய்யிற மார்ருக்கு அப்டி பாத்தீங்கனா அவுங்களுக்கு வேலை வாய் பு அதிகமாகு இல்லங்க இதுல பாத்தீங்கனா நம்மளுக்கு நல்லது நடக்குது அந்த நெசவு தொழிலாளர்களுக்கு நல்லது நடக்குது இல்லைங்ளா
ஆமா காட்டன் சாரீ வந்து நம்ம கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கு இப்போ கொழந்தைகள் வச்சிருக்கவங்களா காட்டன் சாரீ கட்ட போது பாத் பாத்தீங்கனா அந்த கொழந்தைகளுக்கு அழுத்தாது நமக்கு லைட் வெயிட்டா இருக்கு அப்டின்றப்ப காட்டன் சாரீ வந்து ரொம்ப நமக்கு கம் ஃபட்டபளா வந்து இருக்கு ஆனா வந்து மே நெறைய பேர் வ இப்ப காட்டன்லயே நெறைய ரகோ வந்துருச்சி சில்க் காட்டன் சிந்தட்டிக் காட்டன் சுங்குடி காட்டன் சுங்குடி காட்டன் வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கு காதி காட்டன் சுங்குடி காட்டன்லா வந்து பாத் திங்கனா ஆரம்பத்துல இருந்தே இருக்கு பாரி ஆரம்பத்துல இர்ந்து இருக்கு எல்லாருமே அத வந்து என்ன செய்யறாங்கனா ரொம்ப விரும்பி வாங்குறாங்க இப்ப வந்து எல்லாமே அதுவு இப்ப டிரெண்ட் ஆயிடுச்சி காட்டன் சேரீ வந்து கட்றது டிரெண்ட் ஆயிர்ச்சி நெறைய பேர் இந்த சம்மர்ல இப் இப்பல்லா பாத்தீங்கனா காட்டன் தா கட்றாங்க காட்டனு இந்த ஜார்ஜட் சேரீ அந்த மாதிரிதாங்க வந்து கட்றாங்க அவுங்களுக்கு வந்து ஒரு சிலர் தா வந்து என்ன செய்யறாங்கனா இன்னுமே அந்த சில்க் சேரி அந்த மாரி இதுக்குள்ளதா போறாங்க அ ஃபேன்சி ஐட்டம்ஸ் தா வாங்குறாங்க ஆனா நெறைய பேரு என்ன பண்றாங்கனா நம்மள மாரி நம்மள மாரி இதுதா வாங்கறாங்க கா காட்டன் சேரீ தா வாங்குறாங்க
ஆமா நீங்க சொல்றது உண்மதா இன்னொன்னு வந்து பாத்தீங்கனா சேல கட்டு போது நம்மளுக்கு வந்து ஒடம்பு வந்து கூலிங்கா இருக்கு மு அந்த காலத்துல வந்து எல்லாருமே சேல தா கட்டியிருக்காங்க அது வந்து ச ஆ அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் வந்து செஞ்ச இதெல்லா வந்து பாத்தீங்கனா ஏதோ ஒரு அறிவியல் பூர்வமான அறிவியல் சம்மந்தமா ஏதாவது ஒரு இது இருக்கு என்னன் பாத்தீங்கனா காசு இப்ப நம்ம சுடிதாரே போட்றோ அது கம்பட ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு அ இருந்தாலு வந்து பாத்தீங்கனா ஒடம்புக்கு ஹீட் டு அதிகரிக்கு அதே சேல கட்டு போது பாத்தீங்கனா ஒடம்புக்கு ஹீட்ட கொறைக்கு இது எந்த அளவுக்கு தெரியுன் தெரியாது
அதனால தானங்க தாவணி கட்ட சொல்லுவா அந்த காலத்துல என்ன பண்றாங்க எல்லாரு தாவணி தான கட்னாங்க பாவட தானே தாவணி தான கட்னாங்க இப்ப யாரு பாவட தாவணி கட்றா இப் ப ஒரு சில ஒரு சில ஸ்கூல்ல வந்து இன்னு பாத்தீங்கனா பாவட தாவணி தா கட்றாங்க த்துல இருந்து இப்ப நீங்க வந்து கட்டபது பாத்தீங்கன்னா பாவட தாவணி கத்திட்டு வாங்க அப்டின் தா சொல்றாங்க நம்ம ட்ரெடிஷ்ன ஃபாலோ பண்றாங்க ஆனா சில இடத்துல வந்து அப்டி கிடையாது கேவுனு அப்படிதா இருக்காங்க அந்த காலத்துல நீங்க சொன்ன மாரி முன்னோர்கள் வந்து அந்த மாதி இந்த வயசானவங்களா நீங்க பாத்தீங்னா இந்த வாயில்சாரின்னு சொல்லி கட்டுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க வாயில் சாரினு வயசானவங்க இப்பயு சில பேர் கட்றாங்க அந்த காலத்து ஆளுங்க இன்னுமு இருக்காங்க கட்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்னோட அயமா திங்கனா அந்த மாரிதா கட்டுவாங்க சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கு பட்டுசாரி மாரி தெரியும்பா ஜரிக வச்ச மாரிலா ஆனா அது வந்து பட்டு சாரி கடையாது வாயில் சாரினு சொல்லுவாங்க அது ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கு ரொம்ப வந்து வயசானவங்குளுக்லா ரொம்ப கம்ஃப்படபிளா இருக்கு
ஆமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி காட்டன் சேல உடம்புக்கும் நல்லது அதே மாரி குழந்த இருக்கவங்களுக்கு வந்து கொழந்தைங்களுக்கு அது குத்தாது இப்ப கொழந்தைங்கள தூக்கி வச்சிருக்கம் போதோ ஏ இப்ப நம்ம எப்புடியா இருந்தாலு தூக்கும்போது அந்த அ எதுவுமே‌ குத் துறதுக்கான வாய்ப்பு இல்ல இன்னொன்னு பாத்தீங்கனா அ இந்த நம்மளுக்குமே வந்து இந்த ஒர்க் அதிகமா இருக்கிற சேலையலா க கட்ணோ அப்டின்னா வெயில் காலத்துக்கு பாத்தீங்கனா முதுகுல எல்லா அப்டியே குத்துற மாதிரி இருக்கு அதில்லா அப்புறோ அந் அந்த குத் துறதுனால நம்ளுக்கு என்ன ஆகு எரிச்சல் ஏற்படுறா எரிச்சலா இருக்க மார் இருக்கு அந்த வெயில் காலங்கள்லேலா அதுக்க அதே மாதிரி அந்த மாதிரி சேலை எல்லா கட்டும் போது நம்ளுக்கு வேர்வையு அதிகமா வரு வெயிலோட தாக்கம் இருந்தாலுமே கூட வேர்வ அதிகமா இருக்கு அதே காட்டன் சேரிங்கும்போத் து அந்த வெயிலோட தாக்கோ நம்ளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ளுக்கு உடம்புக்கு ரொம்ப சாஃப்ட்டு அதுவு இல்லாம அது காட்டன் பருத்தில தானேங்க செய்யறாங்க பருத்தில செய்யும்போது நம்ளுக்கு அது ஒடம்புக்கு ஏ ஆல்ரெடி குளிர்ச்சி குளிர்ச்சிய தா தரு அப்ப வந்து அந்த வெயிலோட தாக்க நம்ளுக்கு ரொம்ப கம்மியா தெரியு
நீங்க சொல்றது ரொம்ப சரி அது வந்து பருத்தில இருந்தா வந்து காட்டன் வந்து எடுக்கறாங்க பரி இருந்து வந்து அந்த நூல தனியா பிரிச்சு எங்க எங்க வீடு சைட்லா செய்வாங்க சௌராஷ்டிரான்னு ஒர்தவங்க பாங்க அவங்கலா செய்வாங்க அந்த பருத்தில இருந்து நூல வந்து அப்டியே தனியா பிரிச்சு அந்த நூல வந்து நல்லா வெயில்ல காய வச்சு இப்ப அந்த என்ன நம்ம சேல வேணுமோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரெல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாயத்துல முக்குவாங்க அந்த நூல வந்து என்ன கலர் வேணுமோ இப்ப டபுள் கலர் ட்ரிபிள் கலர்னா அதுக்க ஏத்த மாரி கி அத என்ன பண்ணுவாங்க ஏ நெய்வாங்க சௌராஷ்டிராவ்ல நெய்வாங்க அவங்க நெஞ்சு நம்ம முன்னாடிய் நெய்வாங்க நீங்க என்ன டிசைன் வேணுனு சொன்னீங்கனா அதுக்குன்னே ஒரு வந்து அந்த நெ நெசவாளர்கள் நெய்றதுக் வச்சிருப்பாங்கல்ல அது ஃபுல்லுமே வந்து அவ்ங்களா என்ன செய்வாங்கனா தறி தறில நெய்வாங்க அந்த தறில நெஞ்சு அவங்க வந்து குடுப்பாங்க அந்த சேல பாத்துக்கோங்க அவ்ளோ பேரு வாங்குவாங்க கல்யாணத்துக்கு கூட அத ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போவாங்க எங்களுக் தறில நெஞ்ச அந்த சேல தா வேணு அவுங்க ஆளுகள்ல அந்த விசிறி மடிப்பு சேலன் சொல்லி ஒண்ணு விப்பாங்க சௌராஷ்டா அளுகல்ல அதத்தா கல்யாணத்துக்கு வந்து கட்டுவாங்க அது வந்து பாத்துக்கோங்க காட்டனோட ம சேந்ததது தா அது வந்து எப்டி இருக்குன் பாத்தீங்கனா ஆ கட்றதுக்கு வந்து மடிப்பு ஈஸியா வரு சில சேலைகள்லா மொட மொடன் இருக்கு மடிப்பு ஈஸியா வராதுல்ல அந்த சேல வந்து கட்றதுக் க்கு மடிப்பு ஈஸியாவு வரும் கட்டவு நல்லா சாஃப்டாவு இருக்கு கல்யாணத்துக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனா அந்த மாரி சேலைய தா கட்டுவாங்க
கண்டிப்பாங்க நாங்க நெசவு செய்யற எடத் துல சொல்றோ கண்டிப்பா நானு போய் பாக்குற சேரிங்க நா நாளைக்கு கூப்
ச ஓகே ஓகேங்க